வணக்கம் சொல்லுங்க அ நல்லா கேக்குதுங்க சொல்லுங்க
என்னப் பண்ணிட்ருக்கிங்க
சாக்லேட் வாயின்ட்டு வந்தே கடைல போயி
ஓ சேரிஸ்
ஆமா உங்ளுக்கு என்ன என்ன என்ன விதமான சாக்லேட்லா பிடிக்கு
எனக்கு வந்துட்டு டார்க் சாக்லேட்தா ரொம்ப பிடிக்கு
ஓகே
அது நெறைய பேருக்கு அது பிடிக்காது எல்லாரு கசக்குது கசக்குதுன்னுதா சொல்லுவாங்க எங் கூடருக் கவுங்கல்லாமேவு ஆனா எனக்கு அந்த டார்க் சாக்லேட்தா ரொம்ப புடிக்கு
ஆமாம் அ அதுக்குபட்ச எல்லாருமே வந்து கசப்பான சாக்லேட்ட சாப்ட மாட்டாங் க ஆனா லேடிஸ் வந்து அதிகமா அந்த கசப்பான சாக்லேட்ட விரும்பி சாப்பர்றாங்க லே லேடிஸாருக்கட்டு சின்ன சின்ன பசங்க எல்லாருமே அது என்னன் தெரில ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்டான சாக்லேட்தா எனக்கு ரொம்ப புடிக்கு
ஓ அப்பனா மில்கிபார் அந்த மாரி வொய்ட் சாக்லேட்
அ இல்ல இ அ அதுவு பிடிக்கு இந்த இதுலியே அ ப்ரவுன் கலர் சாக்லேட்லியுமே ஸ்வீட்டானது பிடிக்கு அதாவது ஆ அல்லல்ல அதுலியே வந் து அ எப்டினா வெறு கோக்கோ மட்டுந்தா சேர்த்திருப்பாங்க இப்ப நீங்க சாப்ப கசக்குதுன் சொல்றீங்கல்ல அதுல கொக்கோப்போ கொக்கோ அந்த பவுடுர்தா அதிகமா சேத்திருப்பாங்க அ அ ஆ ஸ் ஸ்வீட்நஸ் வந்து கம்மியா இருக்கும உங்களுக்கு ஆனா ந ந நா சாப்பிடு்றதுல வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு அதிகமா இருக்கு
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா அதா அதா வேற ஒண்ணும் இது கிடையாது ஆமா
ஆனா இப்ப ரீசன்டா வந்துட்டு டெய்ரி மில்க்ல வந்துட்டு இந்த துபாய் குனாபா பாத்துருக்கீங்களா ஒரு மாதிரி இந்த சேமியால வந்துட்டு பிஸ்தா ஊத்தி அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கு
ஆமா பாத்துருக்கே
அது உள்ள வச்சு புதுசா இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க போல டெயரி மில்கலயே அதை வாங்கி சாப்பிடணும்னு நினைச்சே ஆனா ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு நினைக்கிறேன் அத வாங்கவே இல்லைன்னு எப்படி இருக்குன்னு பாக் ஆ புதுசா வந்திருக்கு ஆமா
ஓ பரவாயில்லையே எனக்கு தெரியல அது ஆ ஆனா அந்த குனாபா இது கேள்வி போட்டிருக்கே நானு இங்க வெளியில கடையில பேக்கரியிலேயே இருக்கு
அது மாதிரி பிரரௌனி இருக்குல்ல பிரவுனி சாப்பிடுவோம்ல
ஆமா
டெய்ரி மில்க் குள்ளக்க பிரௌனிய வச்சு குடுக்குறா அதாவது அந்த உள்ள ஸ்டபிங்க வந்து நம்ம பாதாம் நட்ஸ் அந்த மாரி போட்ருப்பாங்கல்ல அதுக்கு பதலிலா இப்ப வந்து பிரௌனி வச்சு குடுக்குறாங்க உள்ளக்க
அதாவது நீங்க சொல்றது எப்படின்னா இந்த சிக்கன் பப்ஸ் எக் பப்ஸ் எல்லா இருக்க மாரி அதுக்குள்ள பிரவுனி கேக்க வச்சு கொடுக்குறாங்க வித்தியாசம வித்தியாசமா கண்டுபிடிக்கிறாங்க
அதுவு நல்லா இருந்துச்சு ஆனா டேஸ்டா இருந்துச்சு
ம்
பிரவுனிலே இப்ப நிறைய வெரைட்டி எவ்வளவு பேர் பண்றாங்க தெரியுமா ஹோம் பேக்கர்ஸ் வந்துட்டு அவ்வளோ பேரு வந்துட்டாங்க கேக் பண்றதுக்கு வித்தியாச வித்தியாசமா பண்றாங்க அப்படிதா நினைக்கிறே ஆனா நம்ம பண்ணா அந்த மாதிரி வர மாட்டேிக்கு அவங்க சொல்ற இன்கிரீடியன்டஸ் எல்லா போட்டாலுமே நம்மளுக்கு அந்த மாரி வர மாட்டக்குது
எங்க ஏரியாலேயே பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு தெருவுக்கு ஒருக்க ஒரு ஆள் கடை போட்டாங்க ஒரு லேடிஸ் தா எல்லாமே லேடிஸ் வந்து இப்ப சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு பிரௌனி கடை வச்சிருறாங்க
அத நல்லா விக்குது எல்லாருக்கு
அல்ல அதா அது அவ்வளோ டக்கு டக்குன்னு பண்ணடுறாங்க ஆனா டேஸ்ட்டு நல்லாதா இருக்கு வெரைட்டியும் குடுக்குறாங்க அது எப்படின்னு தெரியல ஆனா அதிகமா இ ஒண்ணும் இல்ல பிரியாணி கடை எவ்வளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு பிரௌனி கடையு இருக்கு
ம்
அந்த அளவுக்கு லேடிஸ் வந்து கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க
அதா அவ்வளோ சாக்லேட்டியா சூப்பரா இருந்து ஒரு ஒரு இதுவு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா ரேட்டை பாத்தோனே வாங்கி சாப்பிடுறதுக்கு இதெதான்ல்ல
இல்ல உங்களுக்கு அந்த கடனு வச்சிருக்காங்க வச்ச ஒரு ட்ரெயல தா வச்சிருக்கான்னு வாட்சிக்கோங்களே அதிகபட்சம் போனங்கன்னா ஒரு முப்பது கேக்க என்னம தான் கொண்டார ரோ ஒரு நாளைக்கு அதுவே ஒரு கேக் அம்பது ரூபா அறுபது ரூா நோக்கம் போல விக்கிறாங்க நூறு ரூப வரைக்கும் விக்குறாங்க அதுலயே பாட்டு பாட்டா வச்சிருக்காங்க முப்பது கேக்கு தா கொண்டறாங்க அதுகே வித்தலே ஒங்ளுக்கு பெரிய லாபங்கெடக்கிம்போல
அதா செய்யிறதெல்லா ரொம்ப ஈஸி தா நம அம்மளுக்கு அங்க வேல எதுவு ல்ல அவன்ல போட்டா அது வந்து வெளிய வந்துரு அத மிக்ஸ் பண்றதா அதுக்கு இப்பல்லா மிஷின் கண்டுபுடுஷ்ட்டாங்களே
ஒ அதுக் அப்பனா வேலயே கெடயாது அந்த கை என்னா கலவு அ
அதுக்கு அளக்குறதுக்கு மிஷின் அளக்கு அத போட்டு ஓட்றது மட்டுந்தா வேல உள்ளக்க
ஒ மெஷின்னுமே அளந்துருமா
நம்ம இந்து வெயிட் மிஷின் இருக்குல்ல அதுல வேணுங்குறலவ் வெப்பாங்க அதுல தெரிஞ்சிருல நம்மளுக் கு
ஆமா ஆமா ஆமா மா மா மா
வெள்ள கலர்ல சின்னதா இருக்குமே
ஆமா புரியிது
அதுல வெச்சா அதுவே நம்ம போட போட கரெக்டா அதுல காம்ச்சிரு எல்லாத்யு தூக்கி மிக்சிங்ல போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டிதா அதோட
புரியித புரியித
அதுனால எல்லாத்துக்கு அதுக்ல்லா மிஷின் வந்துருச்சு என்ன கரண்ட் பில் போகு அதுக்குதா தா அவுங்க வாங்குறாங்க அப் அப்பற அந்தய் அதுக் யூஸ் பண்ற சாக்லேட் எதோ கொஞ்ச காஸ்ட்லின் சொல்லுவாங்க அப்புடின் அவுங்க சொல்லுவாங்க அவுங்க எந்த சாக்குலேட்
அ எந்த சாக்லேட் அமா அது கண்டுபுடிக்க முட்யாது அவுங்க ஒவொருத்தரு ஒவ்வொரு மாதுரியோ ஸ்சிருப்பாங்க எல்லா யூட்யூப்லே இருக்க நெனை கிற அத பாத்து பண்றாங்ளா இல்ல தனியா படிச்சு பண்றாங்ளானே தெரியில
ரெட் வெல்வெட் பிரௌன்னிங்லா வந்துருச்சு அதுல அத ரெட் கலர எப்புடி கொண்டுவராங்கனு தெர்ல
ரெட் கலர்க்கு எஸ்சன்சு இந்த மாதுரி எதாது
அனா எ அந்த அதா கலர் பொடி தா போடுவாங்க நெனக்கிறே நா
இருக்கு அதா அந்த எசன்ஸ் ரிலேட்டடா ஏதாது கலர் பு அந்த ஃபுட் கலர்ல்லா இருக்குல்ல
ஆ
ஆ ஃபுட் கலரு அதுலே ஃப்ளேவர்ஸ் இர்க்கு அ அது எல்லாமே இதுல சேத்துருப்பாங்ளா இருக்கு
ஆனா பிரௌனில இவ்வுளோ வெரைட்டி வந்துருச்சு ஆனா நார்மல் கேக் இல்ல ஒரொரு வாட்யு பர்த்டே போம்போது பாத்தா எதோ ஒரு கேக் வாங்கி வெட் க்லான்ட்டு போய் பாத்தா எந்த கேக் வாங்குரொமா அது அதோட ஒரு நாலு நாலு தா எக்ஸ்ட்ரா இருக்கேவு ஒர் ஒரு வாட்டி போம்போது அந்த நாலு தா இருக்கு எக்ஸ்ட்ரா வேற எது
புதுசா வந்து நீங்க வந்து சொன்னீங்கனா பண்ணி குடுப்பாங்க நீங்க போய் வாங்குறதார்ந்தா இந்த நாலு வெரைட்டி தா இருக்கு நீங்க நெ நீங்க அ எல்லாமே வந்து என்ன அந்த மேல போட்ற அந்த என்ன சுட டாப்பிங் டாப் பிங்ஸ் மாரி தான அதுனால உள்ள என்னென்ன சேக்கணுமோ அ நீங்க முதலே சொல்ட்டீங்கனா அதுக்கேத்த மாரி மிக்ஸ் பண்ணி போட்டு குடுக்க போறாங்க அவ்ளோதா கேக்கோட கலவைல உள்ள மிக்ஸ் பண்ணிற போராங்க பெப்ப எப்டி சொல்றதுனா ஆ பட்டர்ஸ்காச்ல்லா பாத்தீங்கனா உள்ள அந்த பூஸ்ட்ட ஃப்ளேவர் மார்ருக்கு கொஞ்ச நெருநெருன்னு இருக்கு ஆ சுகரு அந்த இது நெறயாருக்கு கேரமல் போட்டிருப்பாங்க அது மாதிரி எல்லாத்தையும் உள்ள போட போறாங்க அவ்வளவுதான் நீங்க இப்ப நட்ஸ்சு ஃப்ரூட்ஸ் கேட்டீங்கன்னா நெறைய உள்ள சேர்க்க போறாங்க இல்லாட்டி மேல தூவிடுவாங்க அவ்வளவுதானே வித்தியாசம் வேற ஒன்னும் கிடையாதே
மத்த மத்த இதுலலாம் நெறைய இந்த கிராமிஷோ ஃப்ளேவரு அது இது அப்படிலாம் வந்துருச்சு ஆனா அதெல்லாம் ரொம்ப ரேட்டு காஸ்ட்லியா இருக்கு போன்ல ஏதோ ஒரு ஸ்விக்கில செக் பண்ணும் போது அந்த மாதிரி பார்த்தா அதெல்லாம் கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியா இருக்கு
ஓ புரியுது கேக்கு போனாலே இப்ப ரேட்டு கூட தான் வைக்கிறாங்க ஒரு சில இப்ப நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா கூடதான் இருக்கு நீங்க நேரல போய் வாங்கனீங்கன்னா ஆன்லைன் கூட நேரில் ஐநூறு ரூபா கம்மிய குறைச்சுதானே குடுக்குறாங்க உங்களுக்கு
அப்டி தெரியல இந்த சும்மா ரேண்டமா ஒரு நாலு நாள் முன்னாடி செக் பண்ணேன் ஸ்விக்கி ல இங்க எங்க பக்கத்துல ஒரு கடையில வந் து ஒரு கிலோ கேக் வாங்குனா ஒன்ற அரை கிலோ கேக் ப்ரீ அப்ப மொத்தம் ஒன்றரை கிலோ ஆயிடும் அது வந்து தௌசண்ட் டூ நைன்டி நைனு கடயில போய் வாங்குனா ஆயிரத்தி முன்னூறுரூவாய்கு ஒரு ரூவா கம்மி ஆனா இந்த சுகிலய அது அதே ரேட்டு தான் வந்துச்சி எக்ஸ்ட்ரா அந்த ஜி எஸ் டி அதுன்னு போட்டு ஆயிரத்தி நானூறுரூவா வந்துச்சு ஆயிரத்தி நானூறு ரூவாவ அவன் கூப்பன் வந்து ஒரு இருநூத்து ஐம்பதுரூவா கொடுக்கறான்
ஓ
அப்போ ஆயிரத்தி நூத்தம்பது அந்த மாதிரிதான் வருது
புரியுது அ இப்போ அந்த மாரி வச்சுதான் எல்லாருமே விக்கிறாங்க ஆமா -ஆமா -ஆமா -ஆமா
அதனால செல இது நேர்ல போனா கூட இருக்கும் ஆன்லைன்ல கம்மியாருக்கும் செல இது அப்படியே மாறி இருக்கும் ஆன்லைன்ல கூட இருக்கும்
ஆமா எது எத வாங்குனாலும் இப்ப ஆன்லைன்ல பாத்துட்டு போறதுனால எங்க கம்மியாருக்கோ அங்க பாத்து வாங்கிக்கலாம் ஒடனே அது கொஞ்சம் சுலபமாருக்கும்
இத்தன ஆப் இருக்கரனால எதுல கம்மியா இருக்கும் பாத்துட்டு எப்படி இருக்கும்ன்னு பாத்துட்டு வாங்கிக்கலாம் குவாலிட்டி எப்டி இருக்குன்றத பாத்துட்டு
புரிது‌ எந்த எந்த இதுல ஒங்களுக்கு வெல கம்மியா குடுக்குறாங்க அதிகபட்சம் கம்பேர் பண்ணி நேர்லயா இல்ல ஆன்லைன்ல குடுக்குறாங்களா
ஆன்லைன்லதான் நெறைய பொருள் வந்து ஆன்லைன்ல தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு இந்த முந்திரி பாதாம் அதெல்லாம் வந்து பிராண்டடேவும் ஆன்லைன்ல கம்மியா தான் கொடுக்குறானுங்க ஆனா கடயில கொஞ்சம் அது காஸ்ட்லியாதான் தெரியிது எனக்கு பாக்க
கடயில காசு கூட தான் வைக்கிறாங்க
ம்
இப்போ அதிகமா வந்து அப்பனா கடைகளுக்கு போறதெல்லாம் கா
கம்மியா இருக்கும் ஆனா சில பேர் போறதும் இருப்பாங்க
ஆ
கம்மியாருக்கும் அந்த அளவு இப்ப ஏதோ ஒண்ணு தேவ மறந்துட்டோனா டக்குன்னு வீட்டுலருந்து ஆர்டரு போட்டா உடனே வீட்டுக்கே கொண்டுவந்து கொடுத்துறாங்க
ஆமா ஆமா
அந்த மாதிரியானா செல பேரு இந்த கடயிலே வாங்கி பழக குனவங்க இன்னும் அந்த கடைக்கு வந்து வாடிக்கையாளரா இருப்பாங்கல்ல அவங்கல்லாம் அந்த கடையிலேயே வாங்குறாங்க இன்னமும் செல பேர்ல்லாம்
இன்னமும் வாங்கறாங்க ஆனாலும் உங்களுக்கு வந்து ஆ முன்னாடிய விட இப்ப ரொம்ப குறைஞ்சிருச்சி இல்லையா
ஆமா ஆமா அது குறஞ்சிருச்சி
ஏனா இது கம்மியாருக்கு போ போட்டியு ஆ ஆன்லைன்ல வந்து போட்டியு அதிகமானதுனால நறைய பேர் க்கு வந்துட்டாங்க உங்களுக்கு நறையா ஆ இலவசமா நறையா தர்றேன்னு சொல்றதுனால எல்லாரு ஆன்லைன்ல தான விரும்பறாங்க
ஆமா ஆமா திடீர்னு பாத்தா ஒரு ரூபாய்க்கு நறையா ஆஃபர் போட்டருக்கானுங்க டீல் மாரி நறையா போட்ருக்கானுங்க அந்த மாரிலா வருது அப்பிடி குடுக்குமா ட்டானுங்க அவனுங்க குடுக்கற ரேட்டு தா
மு முன்னாடி வந்து நா சின்ன வயசுல வந்து பாத்தீங்ன்னா பலசருக்கு கடயிலே போய் வாங்கனா அ பல சறுக்கு நம்ம இப்போ ஒரு ஆயிரூபாய்க்கோ இல்ல ஒரு ஐநூறுரூபாய்க்கோ பொருள் வாங்கணம் னா அவரு ஒரு பேர்ச்சம்பளம் பக்கெட்டு குடுப்பாரு
ஓ ஓ
அப்பறோ இப்ப பாத்தீங்கின்னா இப்பல்லா அந்த மாதிரி யாரு குடுக்கறதுல்ல ஆனா ஆன்லைன்ல வந் வந்து உங்களுக்கு அதவுட அதிகமா அ எலவசமா நறையா குடுக்க ஆரமிச்சிட்டாங்க ங்க
ஆ
இப்ப நீங்க ஆன்லைன்ல ஒரு ஆயிரூபாய்க்கி வாங்கனீங்கன்னா நூறு ரூபா கம்மி பண்றாங்க எக்ஸ்சட் நீங்க சொல்ற மாரி ஒரு ரூபாய்க்கி பொருள் வாங்கிக்கல்லா இந்த மாரி நறையாருக்கல்ல
ஆமா ஆமா அது கடையில இருக்கறதுல்ல
புரிய அந்த மாரி நறையா ஆப்ஷன் இருக்கன்னால ஆன்லைன் கூட எல்லாரு சூஸ் பண்றாங்க அதிகமா
ஆமா ஆமா
நேர்ல போயி வாங்கறது வேற வர வர கொறைஞ்சுகிட்டே வருது இன்னு என்னாகுன் தெர்ல கடைகள்ல சின்ன சின்ன கடைகள்லா ரொம்ப இதனால பாதிப்பு தா என்னா அவங்களுக்கு என்ன வருமான் னோ வரு அவுங்களுக்கு அவுங்களுக்கு கட நடத்தணு அம் எ வாடக குடுக்கணு எல்லா இருக்கல்ல அத மீரி தான அவுங்க இது பண்ணணு அவுங்களுக்கியோ கொஞ்சோ செரமமா தான இருக் கு ஆனா எப்பிடி என்னமோ போக போக எப்பிடி இது பண்ண போறாங்கன் தெரில எல்லாமே ஆன்லைன் எல்லாமே ஆன்லைனா மாறிக்கிட்டே தா இருக்கு
ம்
அதனால அதிகமா வந்து ஆன்லைன் தா நீங்க நீங்க அதிகமா ஆன்லைன்லதா வாங்கறீங்க அப்பன்னா
ஆமாங்க ஆன்லைன்ல தா வாங்குறோ
ஓ ரைட்டு
கடையே கம்பேர் பண்ணும் போது மொத்தமா எப்பயோ போறோ ஒரு மொத்த கடைக்கு போறோன்னா அங்க வாங்கிட்டு வந்துருவோ மத்தபடி எல்லாமே ஆன்லைன்ல தா வாங்குறோ